ஹலோ
ஹலோ சல்மா நல்லாருக்கியா
ஆஹ் நல்லாருக்கேங்கா நீங்க நல்லாருக்கீங்ளாங்க்கா
உம் நல்லாருக்கே
சேரிங்க்கா வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களாங்க்கா
எல்லாரும் நல்லாருக்கோம்ப்பா நீங்க எல்லாரு எப்டி இருக்கீங்க
எல்லாருமே நல்லாருக்காங்கங்க்கா ப்புறோ லீவ் வந்தாச்சி எங்கியு திருவிழாக் கெளம்பிட்டீங்ளாங்க்கா
ஆமாம்ப்பா அடுத்த வாரோ வருது திருவிழா செரி எதா நேட்டிவ் போலா ல்லா பசங்க் லீவா இருக்கே நெனைச்சிட்ருக்கே
ஓக்கேங்க்கா வர்ஷா வர்ஷம் போயிடுவீங்ளா திருவிழாக்கு ஓகேங்க்கா எதாவது வேல இருந்துச்சு எப்டிங்க்கா போவீங்க இப்ப ஏததா சடனா உங்களுக் இங்கியே வேல வந்துருச்சி திருவிழாக் போ முடிலனா
அது திருவிழா அன்னைக்காது ஸ்பெஷலா நாங்க லீவ் போட்டு அன்னைக்கு ஒரு நாளாவது போய்டுறது இந்த வருஷ வந்து எந்த வேலையு பெருசா கமிட்மென்ட் இல்லையா அதனால என்ன பண்ணிட்ட ஒரு ஒன் வீக் மின்னாடியே பிளான் பண்ணிருக்கோ ஒன் வீக் மின்னாடியே போய்ட்டு திருவிழால முடிச்சுட்டு ஒரு டூ டேஸ்ல வரலா அப்டின் சொல்லிட்டு
ஓகேங்க்கா கெடைக்கிறதே அந்த ஒரு மாசந்தா அதையு திருவிழாக்கு போவாம இருந்தா எப்டி
ஆமா உண்மையான வார்த்ததா ஏனா நம்ம ஒரு பண்டிகை தீபாளி பொங்கல்லா தாண்டி ஆ காமனா ஊர் ஃபுல்லா கொண்டாடுறாங்க அப்டினா இந்த பண்டிகை சொல்லா ஊர் திருவிழாவ சொல்லா
ஆமாங்க்கா ஏன்னா எல்லா ஊர்லயுமே ரொம்ப விசேசம் எங்க இருந்தோ இந்த தேர் பாக்கறதுக்குன்ட்டு ஒரு ஆச வரும் இல்லையா இல்லாதவங்களுக்கு கூட அந்த கடவுள் பக்தியே இல்லாதவங்க கூட அந்த தேர் பாக்கணும்னு ஒரு ஆச வரும். அப்ப வந்து பாப்பாங்கன்னு போ ஊரு க்கு வருவாங்க அது ஒரு பத்து நாள் நல்லா ரொம்ப கும்பலா எப்பியுமே அந்த விசேஷமாவே இருக்கும் ஊருக்குள்ள அந்த தேர் முடிற வரைக்குமே
ஆமா ஊர்ல ஒருத்தவங்க வீடு கூட ரிலேட்டிவ்ஸ் வராத வீடுன்னு இருக்காது மத்த காமன் பண்டிகைல்லா வந்து அவுங்க அவுங்க வீட்ல செலிபெரேட் பண்ணிருவாங்க பட் திருவிழான்றது இந்த எடத்துல மட்டும் தா நம்ம ஸ்பெஷிஃபிக்கா ஊர்ல மட்டும் தா கொண்டாரதுனால ரிலேடிவ்ஸ் ஷே எல்லாரும் கூட்டிட்டு வாங்க இந்த சினிமால எல்லாம் காட்டுவாங்க இல்லையா அந்த திருவிழானா ஊருக்கு வந்துறது அப்பிடின்னு சொல்லிட்டு அதே போல ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு வீட்லயும் ஒரு இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க எல்லார ப்ளே டிஸ்ஸு வந்துரு ங்க அவுங்களோட பொண் இது மத்துவாங்க பொண்ணு குடுத்தோம்
அந்த ஒன்னா இருப்போம் பாத்தீங்கன்னா பத்து நாளும் ஆ ஒன்னா படுத்தூங்கறது சாப்பிறதுல்லாம் நறைய பேர் ஓக்காந்து சாப்பிடுவோம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கோ
ஆமா ஆமா உண்மையான வார்த்ததான் எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் அப்பிடின்ற மாரி நம்ம வீட்டு வேல செய்யறதா இருக்கட்டும் வெளியில களம்பி போறதா இருக்கட்டும் கோவிலுக்கு போறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து எல்லாரும் ஷேர் பண்ணி அழகா கோல் பண்ணி அன்னிக்குன்னு பாத்து சீக்கர சீக்கர வேல முடியோ அவ்ளோ டிஷஸ் இருக்கும் ஆனா எல்லாரும் சேந்து எல்லாருமே பண்றதுனால சீக்கிரம் முடிச்சுிருவாங்க சமையல் எல்லாம் முடிச்சிருவாங்க சீக்கிரம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போணும் அங்க போணும் அப்பிடின்னு சொல்ட்டு ஒரு பரபரப்புலயே இருக்கும் எல்லாரோட எல்லாரோட முகத்தலயும் ஒரு சந்தோஷம் அவ்ளோ ஒரு ஹாப்பியா இருக்கும் கோயிலுக்கு அங்க போயிட்டு நம்ம நிக்கும் போதே வந்து நம்மள மின்னாடி பாத்திருப்போம் எப்பவோ பாத்திருப்போம் சின்ன பிள்ளைல்ல பாத்திருப்போம் அவங்களல்லாம் அந்த திருவிழால மட்டும்்தான் நம்ம பாக்க முடியும் வருஷத்துக்கு ஒரு வேற எங்கேயுமே அவுங்கல்லா பங்க்ஷ ல்லா வரமாட்டாங்க
ஆ சமைக்கும் போது பாக்கறிங்ளா முன்ன நடந்தது எல்லா அவங்க சின்ன வயசுல இருந்ததெல்லா பத்தி பேசிட்டே இருப்பாங்க நம்ம சின்ன வயசுல இருந்தப்ப இப்படி இருந்துச்சு அப்படி இருந்தது இத பண்ணோ அத பண்ணோ அப்படி எல்லா பேசிருப்பாங்க அது நல்லாருக்கு அந்த கதையெலா கேக்கறதுக்கு வருஷ வருஷ அதேதா பேசுவாங்க ஆனா அந்த வருஷ வருஷ கேக்கறப்பையு கொஞ்ச புதுசா இருக்கிற மாரி நமக்கு அதைய போன வருஷ என்னா பண்ணோ அதுனு இத பேசியே சிரிச்ட்டே நல்லாருக்கு அந்த சமைக்கும் போது ஆனா நெறையா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க்கா எனக்லா அந்த திருவிழா டைம் சமைக்கிறப்பலா சேந்து சம சின்ன பிள்ளைங்க கூட உக்காந்து ஏதாவுது காய் கட் பண்றது பேசிட்டு ஏதாது ஹெல்ப் பண்றது நல்லாருக்கு அது ஒரு மாரி
ஆமா நீங்க சொல்றது கரெக்ட்டுதா என்னோட பெரிய பாட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரிட்டா இருப்பாங்க தட் மீன்ஸ் ஏதாவது கொஞ்ச வேகமா நடந்துட்டோ வேகமா சிரிச்சுட்டோ அப்டின்னா கூட நார்மல் டேஸ்ல ஏ இப்படி நடக்கற பொறுமையா போ அப்டின் ரொம்ப ஸ்ட்ரிட்டா ஒரு மாரியா இருப்பாங்க அவங்க கூட திருவிழா டயத்துல ரிலேட்டிவ்ஸ் வந்து பாத்திங்னா அவங்க முகத்துல சிரிப்ப பாக்கும்போதுதா எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு நம்ம பெரிம்மா வந்து இவ்ளோ ஜாலியா பேசுவாங்ளா பெரிய பாட்டிலா அப்டின் சொல்லிட்டு அவங்க அவங்க சின்ன வயசுல ஆமா அவுங்களோட சின்ன வயசுல நடந்ததெல்லா சொல்லிட்ருப்பாங்க எங்க எங்க அத்தை சொல்வாங்க இதே ஸ்டோரிய எத்தனை வருஷந்தாம்மா கேக்கறது அப்டின் சொல்வாங்க ஆனா வருஷா வருஷ அதே கதையே அதே மாடுலேஷன்ல சொல்வாங்க அவங்க
கூண்டு ஒரு ஒரு டைம்ன கேப்போ அதென்மோ அந்த சில விஷய வந்து நமக்கு ரொம்ப புடிச்சு போயிடு ஆ வருஷா வருஷ அதே பண்ணாலுமே அதே கேட்டாலுமே அதென்னமோ நமக்கு ரொம்ப புடிச்சு போயுடு சில விஷயத்துலல்லா புதுசா கேக்கற மாரியே கேப்போ புதுசா பாக்குற மாரியே பாப்போ
ஆமா உண்மதா அந்த சின்ன பசங்க இருக்காங்கல்ல அவங்க சமைக்க நீங்க சொல்ற மாரி காய்கறி கட் பண்ணி குடுத்துட்டு நீங்க வந்து எனக்கு ராட்ன சுத்ததுக்கு பைசா குடுக்குறிங்னா நா வந்து இந்த வேலைய செஞ்சு தரே அப்டின் சொல்லி எஸ் அந்த டிமாண்ட் ஒனை வச்சுட்டு அந்த பைசாவை வாங்கிட்டு போய் ராட்ன சுத்துறது அந்த ராட்ந சுத்தரவரு சுத்தி கொண்டு மேல நிப்பாட்டிட்டு வரற அந்த ராட்னத்துல அதாவ ஊர் பக்கம் திருவிழானா பெரிய பெரிய பெரிய ராட்னம் எல்லாம் வராது சின்ன சின்ன ராட்னம் தான் வரும் இந்த ஏழு பெட்டி ஆறு பெட் டி இந்த அளவுக்கு தான் இருக்கும் ரொம்ப பெருசுலா இருக்காது அவர் அந்த என்ன பண்ணுவார் ஆமா கரெக்ட் தான் அது என்ன செய்வாங்கன்னா அது வந்து நம்ம கொண்டு போய் காசு கொடுத்தோடனே நம்மள சுத்திட மாட்டாங்க நம்ம கொண்டு போய் காசு கொடுத்தோடனே நம்ம பெட்டி வந்து மேல கொண்டு தூக்கிவச்சருவாரு அடுத்தது அடுத்ததுணு அந்த ஆறு பெட்டி அந்த ஆறு பெட்டிக்கும் ஆல்ப புல்லான தான் சுத்துவாங்க அந்த இதுவ நம்மளை கொண்டு மேல உட்கார வச்சிருக்கும் போது அப்ப மனசு வந்து ரொம்ப ஹாப்பி பியா இருக்கும் நம்ம மேல உக்காந்து கீழே போறாங்க வரவங்கல்லாம் பாத்துட்டு ஹாய் காமிக்
அது இந்த பெட்டி வேற ஆடிிட்டே இருக்கு உனக்கு பயம் இருக்காதா இந்த பெரிய ராட்டனத்துலாம் போ
பெருசு ரொம்ப பெருசுல ஒரு அஞ்சு பெட்
இல்ல இல்ல சின்ன பெட்டியில தெரியாது நமக்கு இப்போ ஒரு கொஞ்சம் பெரிய ஒரு சிட்டி சைடே வந்து ஒரு திருவிழா போறோம்ன்னு வச்சுக்கோங்களே நல்லா ரொம்ப பெருசாவச்சிருப்பாங்க அப்பல்லாம் இந்த பெரியராட்டனத்துல போகும் போது உங்களுக்கு கீழே பார்க்கறதுக்கு பயமா இருக்காதா அதை மேல பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கீழே பார்க்கறதுக்கு நமக்கு அப்படியே தூக்கி விட்டு மே அப்பெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு
இப்போ ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து நான் என் ஃப்ரெண்ட் கூட பீச் போயிருந்தேன் அங் பீச் சைட் உள்ள பெரிய ராட் நான் ரொம்ப பெருசு எனக்கு அதுல ஆட்ணனு ரொம்ப ஆசை என் பையன் வந்து விடுல ஆனா அழ ஆரம்பிச்சிட்டான் வேண்டாம் அப்படின்னு பயந்துட்டான் ஏன்னா அதிலிருந்து ஒன்வீக் முன்னாடி தான் ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு ராட்னம் உடைஞ்சு உழுந்த நியூஸ் போகிட்டு இருந்துச்சு அதனால அவரும் ஆமா அதனா காமிச்சு இதுல சுத்தக்க கூடாதுன்னு நான் அவனுக்கு சொல்லியிருந்தேன் அவன் வந்து எனக்கு ரிவென்ச் எடுத்துட்டான் அந்த டைம்ல நீங்க சுத்த வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கு வந்து எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட் ஃபேமிலியோட சேர்ந்து போனதுனால எனக்கு என் ஃப்ரெண்டுக்கும் மட்டும் சுத்தணும்னு ஆசை அதுல சுத்தும் போது அது நீங்க சொல்ற மாதிரி கீழே பார்க்க எல்லாம் நம்மளுக்கு தோணவே இல்ல அந்த இது அதுல சுத்தும் போது அந்த ஏர்ல பறக்கற மாரி ஒரு ஹாப்பிதா இருந்துச்சு அது சுத்தும் போது ஒரு ப பயம் பதட்டம் பக்கத்துல ஃபிரெண்ட் இருந்த ஹேப்பி எல்லாமே சேந்து கீழ பாக்க தோணல ஆனா நல்லா என்ஜாய் பண்ணே ரொம்ப லாங் டைமுக் அப்புற இந்த ராட்ன சுத்துனது இப்ப டூ இயர்ஸ் பேக்தா சின்ன பிள்ளைல சுத்துனதோட முடிஞ்சிருச்சு அதுக்கப் ற ஒரு ஏஜ் வந்ததுக்கப்ற எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லாம போனிச்சு
ஓகே ஓகே
ம் அதே போல உங்ளுக்கு எதுவு ஊர் பக்கத்திருவிழால ஏதாவுது
ஊர் பக்க திருவிழால இன்ட்ரெஸ்ட்னா தேர் பாக்கதா ரொம்ப பிடிக்கு இந்த நைட் டைம்ல சாமி வருன் இல்லையா அது ஒரு பத்து நாள் பதனஞ்சு நாள் நடக் கு திருவிழா எங்க ஊர் சைடுலா ஒரு பதனஞ்சு நாள் பக் க நடக்கு ஆ அப்பந்து இந்த நைட் நைட் டைம்ல சாமி வரு இல்லையா அந்த நடு ராத் எந்திரிச்சு பாக்கணு இந்த சிரப்பு குடுப் குடுக்கணு அப்டின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக் தேர விட அந்த நைட் டைம்ல வர்ற அந்த சாமி அந்த அந்த லைட் வெளிச்சத்துல பாக்கும்போது அழகா இருக்கு அந்த இருட்டா இருக்குறதுல அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச் சச்ச அந்த திருவிழானே அது தான் அந்த சாமி அந்த மெரவண வரதுன்னு சொல்லுவாங்க ஊருக்குள்ள அது நல்லா இருக்கோ யா ஆ அந்த அந்த இதெல்லாம் நல்லா இருக்கோ
ம் அதே போல நம்ம ஊர் திருவிழா அப்போல்லாம் இந்த சம்மர் டைத்துல வருது அப்போ அந்த நீர்மோர்லாம் நறைய போடுவாங்க
ஆ நீர் மோர் பந்தல்லா அங்கங்க போட்டு வச்சுருப்பாங் ஆ ஆ திருவிழா டைம்லயே நறைய குடுப்பாங்க ஏன்னா வெயில் டைம்லயா நம்ம மெயினா கிராமத்து சைடு அங்கங்க போ போட்டு வச்சிருப்பாங்க ஆ நறைய நல்லா இருக்கு அது
ம் அந்த நீர் மோர்லா நல்லா இருக்கு அ
புள்ளி போட்டு வெச்சிருப்பாங்கல
இல்லம்மா அதே போல இல்ல இல்லமா அதே போ எஸ் ஆமா ஆமா பானகம் அது குடிச்சிருக்கே
ஆஹ் ஏன்னா நீ நீர்மோர விட நீர்மோர் வந்து மோர் அதுவந்து கொஞ்சோ நம்ம நார்மலா குடிக்கிற அந்த பானகம் வந்து கொஞ்சோ ஸ்வீட்டா இருக்கும் இல்லையா எனக்கு அந்த பானகம் தா கொஞ்சோ பிடிக்கும்
ஆமா அது புடிக்கும் ஆனா அது வந்து இந்த நீர்மோர் பந்தல் மாரில்லா அது போட மாட்டாங்க அது எக்ஸ்பெஷலி ஏதாவது ஒரு பெஸ்டிவல் டைம் அது கூடதா குடுப்பாங்க அது
ஆமா இந்த பானகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்க பானகம் வந்து இங்க போடுவாங்க மே இந்த பெஸ்டிவல் டைம்ல போடுவாங்க ஏன்ன தேர் இருக்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே போடுவாங்க அதனால வந்து அந்த டைம்ல நல்லா இருக்கும் இந்தனாலும் வீட்டுல ஏதாவது விருதம் அப்டின்னா வெப்பாங்க அந்த இது அத இப்ப லாஸ்டா வந்துப்ப சித்ரா பௌவுர்ணமிக்கு வெச்சாங்க பானகம் குடிச்சோ எதாது அந்த மாரி இதுல நீங்க இந்த மாரி ஏதாவது செஞ்சிருக் ங்ளா வீட்லயே ஏதாது இந்த மாரி பானகோ நீர் மோரு இல்ல சம்மர் டைம்ல எப்பயு ரெகுலரா குடுப்பீங்களா
சம்மர் டைம்ல ரெ ரெகுலர்னா மோர் தா குடிக்குறது. பானகம் வந்து ஸ்பெஷலா ஏதாது நீங்க சொல்றா மாரி சித்திரா பௌர்ணமி, அதே போல விரத நாட்கள்ல மட்தா செய்றது. அத பசங் குடிப்பாங்க, இருந்தாலும் மோர் குடிக்குற அளவுக்கு, ரொம்ப இதா குடிக்க மாட்டாங்க.
ஓகே ஓகேங். அவுங்ளுக்கு உங்களுக்கு ரொம்ப எது ஸ்பெஷல் ரொம்ப, திருவிழானாலே உங்களுக். என ஞாபக்குரது ஏதாவது ஃபுட்டு இந்த மாரி ஏதாவது.
திருவிழா என்னன்னா எங் வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த ரிலேட்டிவ்ஸ் வரப்ப ஒரு ஹாப்பினஸ் எங்க அத்த பசங்க, மாமா பசங்கலா வீட்டுக்கு வருவாங்க. அவங்க கூட சேந்து ஜாலியா என்ஜாய் பண்றது. நீங்க சொன்னீங்கள இப்ப ஈவினிங் டைம், எங்க வீடு வந்து பக்கத்திலேயே இருக்கு கோவில் பக்கத்லேயே இருக்கு ஸோ சாமி வந்து மிட் நைட்லா வராது எங்கு ஃபஸ்ட் வந்துருவாங்க அப்போ அந்த டைம் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேட்டி அரௌண்ட் அந்த வெள கெளம்பு போது அந்த டைம் குள்ள கூலிங்க்கோ சாமி வர்றது அந்த வெளிச்ச மூல சத்தம் எல்லா கேட்டு ஒரு ஜாலி நாங்க டான்ஸ் அடிட்டு நிப்போ
ஓகேங்க்கா, ஓகேங்க்கா நா போய் மதியம் சமைக்க போறே. அப் புறமேட்டுக்கு நா சமச்சுட்டு வந்து கால் பண்றேங்க்கா.
ஆ ஓகேமா. பாருங்க அப்புறோ கண்டினியூ பண்ணுவோ